ஹலோ
ஆ ஹலோ சிஸ்டர் நல்லா இருக்கீங்ளா நல்லா இருக்கே சாப்டீங்ளா
சாப்டாச்சி சிஸ்டர் நீங்க சாப்டீங்களா
ஆ சாப்ட்டே என்ன சாப்டிங்க என்ன சமயல் இன்னக்கி
காலையில சுண்டல் கொழம்பு சிஸ்டர் சுண்டல் சாப்பாடு கொழம்பு வெச்சு சாப்பாடு மாரி செஞ்சிட்டே
செரி செரி நா காலைல தோச சட்னி சாம்பார் மதியத்திக்கு அந்த சாம்பார் ஊத்தி பசங்களுக் குடுத்து வுட்டுட்டே ஒரு ஆம்ப்லெட்ட போட்டு ஆளுக் கொர் மாம்பழத்த கட் பண்ணி வெச்சி குடுத்து வுட்டுட்டே கொண்டு போய்ட்டாங்க பசங்க ஸ்கூல்க்கு
ஓகே ஓகே சிஸ்டர் அப்பறோ ஃபுட்ல என்ன உங்ளுக்கு டிஃப்ரெண்ட்டா தெரியு
டிஃபரெண்ட்டானா எனக்கு எப்பயு போல நார்மல் நம்ம வேற ஏதாவது டிப்ரெண்டா கத்துக்கிட்டு வைக்கலான் வச்சாலு சாப்ட மாட்டாங்க வீட்ல அந்த ரொட்டீன் அவங்க என்ன சாப்பட்றாங்ளோ அது வச்சாதா சாப்டுவாங்க வித்தியாசமா செய்யலான் செஞ்சோனா அது அப்டியே மிச்சமாயிரு அதனாலே நா எதுமே செய்றது இல்ல மறந்தும் போச்சி அதெல்லா
ம்
ம் நீங்க என்ன பண்ணுவீங்க
நா எதாவது டிப்ரெண்டா சமைப்பே சாப்டுக்குவாங்க சிஸ்டர் ரொட்டின்னா செஞ்சாதான் அவுங்களுக்கு புடிக்காது எதாவது டிப் ரென்ட்டா எதாவது செஞ்சேன்னா சாப்பிட்டுக்குவாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்கனு வெச்சுக்கோங்களே
ஆ அப்பிடின்தா நமக்கு சந்தோ சமே நெறய சா செய்யலாமே வித்யாசமா இங்க செஞ்சா யாருமே சாப்ட மாட் டாங்க பசங்க கூட சாப்டாதுங்க அந்த எப்பயு குடுக் க்கற மாரி ரொட்டினா குடுத்தா தா சாப்பிடுவாங்க
நீங்க என்ன ஸ்பெஷலா சமைப்பீங்க
நா பிரியாணி நல்லா பண்ணுவே ரசோ மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாமே பண்ணுவே பாஸ்மதி நல்லா பண்ணுவேன் சொல்வாங்க சீரக சம்பாவு பண்ணுவே ஆனா நா பாஸ்மதி வெக்கிறது புடிக்குன் சொல்வாங்க வீட்ல எல்லாரு
ம் ம் பாஸ்மதி ரைசு கோ சம் அ ச சீரக சம்பாவுக்கு என்ன வித்யாசோ நைனா அதுல போட்டு சமச்சதே இல்ல
அப்டியா சீரக சம்பா வந்து குட்டி குட்டியா இருக்கு டேஸ்டு நல்லா இருக்கு
ம்
பாஸ்மதி வந்து கொஞ்சோ நீள நீளமா இருக்கு பிரியாணி ஆ டேஸ்ட் அதும் வித்யாசப்படு அதுக்கு தண்ணி நம்ம வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு வச்சா போது இதுக்கு நம்ம ஒண்ணுக்கு ஒன்ற வெக்கணு
பாஸ்மதிக்கு கம்மியா வெக்கணுமா
ஆமா சீரகசம்பாக்கு ஆ ஆமா அது நம்ம அரிசி போலதான் எப் பவும் போலதா ஆமா ஆமா ரெண்டுக்கு இத்தா வித்தியாசம் இது கொஞ்சொ நீள நீளமா இருக்கும்
நான் இன்னும் அதுல வெச்சது இல்ல
அப்படியா நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா அத கிரேவி மாரி வெச்சுட்டு அதுக்கப்பறமா இத சுடுதண்ணில போட்டு அர வேக்காட்ல வடிச்சு வுட்டுட்டு திரும்ப கொட்டிக்கின்றாங்க அப்படி பண்றது ஒரு சிலருக்கு புடிக்குதுங்கிறாங்க ஆனா நான் அந்த மாரி பண்ண மாட்டே அது பிரியாணி டேஸ்டே இருக்காது குஸ்கா டேஸ்ட்ல இருக்கும் அதனால நானு இது வதக்க பிரியாணிக்கு வதக்கறோம்ல்ல இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கும் போதே நான் அரி சி ஊற வெச்சுருவே கரெக்டா போட்டு ஒ ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் தண்ணி வெச்சுருவே கரெக்டா இருக்கும் எனக்கு
வீக்லி ஒன்ஸ் செய்வீங்ளா சிஸ்டர் இல்ல எப்பிடி
வாய்ப்பு கிடைச்ச வாரத்துல ஒரு நாள் செய்வே இல்லைன்னா பசங்க எப்பெல்லாம் கேக்குறாங்களோ அப்ப எல்லாம் செஞ்சு குடுத்துருவேன்
ஆ அந்த இதெல்லா இல்ல உங்குளுக்கு
அ இல்ல அவுங்க பசங்களுக்காகத்தானே நம்ம அதனால எப்ப கேட்டாலும் செஞ்சு குடுத்துருவே ம் நம்ம அவுங்க கேக்குறத செஞ்சு குடுத்துட்டா சாப்ட்டு வந்துடுறாங்க இல்லன்னா பாக்
ஸ்கூலுக்கே செஞ்சு குடுத்துருவீங்களா அத
ஸ்கூலுக்கே செஞ்சு கொடுத்து வுட்டுருவே காலையிலயே கேட்டுச்சுங்கனா செஞ்சு கொடுத்துருவே மேக்சிமம் இதுங்க லீவ் அண்ணக்கி தா கேக்குங்க
ஸ்நாகஸ் ஐட்டம் ஃபுட்டு எல்லா வந்து வெளிவ ஆர்டர் பண்ணி சாப்டுவீங்களா இல்ல வீட்
இல்ல எப்பயுமே ஆர்டரு பண்ணிலா அவுங்க அப் பா ஒத்துக்கிட மாட்டாங்க வெளியில வாங்கி குடுக்கறதுக்கு வீட்ல அந்த தட் பத்தாம்பயிறு பாசிப்பயிறு சுண்டல் இந்த மாரி பயறு வகைகள் வந்து அவுச்சு குடுப் க சொல்லுவாங்க அத அவுச்சு குடுத்தா சாப்ட்டுக்கிடுவாங்க பசங்க சாய்ந்திர நேரோ சாப்ட்டுக்கிடுவாங்க
வீட்லயே எதுவு ரெடி பண்ண மாட்டீங்க அதா அவ்ளோவா புடிக்காதுன் சொல்றீங்கல்ல
பணியாரோ கொலக்கட்டை இந்த மாரி கேக்குங்க அத செஞ்சு குடுப்பே கேப்ப புட்டு ராகி மாவு புட்டல்லா கேக்குங்க அத செஞ்சு குடுப்பே
ம்
கேட்டாங்கன்னா செஞ்சு குடுப்பே இல்லன்னா இந்த பயிர்னா அது ஹெல்தி தானே பயரு அதனால பயிரு வக அவிச்சு குடுத்துருவே சாப்ட்டுக்கிடுவாங்க இந்த கல்லு பயிருன்
இந்த கம்பு சோறு இதெல்லா செய்வாங்க கம்பு வச்சு களி செய்வாங்கள
நா மட்டுந்தா சாப்டுவே எங்க வீட்ல இல்லனா எங்க சார் மட்டு தா சாப்டுவாங்க மத்த யாரு சாப்ட மாட்டாங்க செஞ்சா அதெல்லா புடிக்காது அவுங்களுக்கு நானு எங்க சாரு எங்க அத்த மூணு பேரும் சாப்ட்டுகிடுவோ கம்மங்கூழு கேப்பக்கூழு இதெல்லா செஞ்சா அதுக்கு சைடிஸ் இந்த கருவாட்டு கொழம்பு வைக்கணும்பாங்க இல்ல நாட்டுக்கோழி கொழம்பு வைக்கணும்பாங்க
ம் கருவாட்டு கொழம்பு இதெல்லா நா ட்ரை பண்ணதே இல்ல
சூப்பரா இருக்கு நீங்க செஞ்சு சாப்ட்டு பாருங்களே
ம் இல்ல எனக் கே அந்த ஸ்மெல்லே ஒத்துக்காதுனு அத செய்யவே மாட்டே அவரு செஞ்சா செஞ்சுட் க்குவாங்க நா அத தொடுறதே இல்ல அது
கருவாட வந்து சுடுதண்ணிலக் கழுவுனீங்கன்னா உங்களுக்கு அந்த வாட வராது பச்ச தண்ணில கழவுனாத்தா அந்த வாட வரு கருவாட்டு வாட கொஞ்சூனு தண்ணி சூடு பண்ணி அதுல கருவாட போட்டு ஒரு அஞ்சு நிமிஷ விடு டிங்கனா அதுலய கொஞ்ச பாதி வெந்துரு அந்த சுடுதண்ணிலேயே பாதி வெந்துரு அப்புற நீங்க அத கழுவிட்டு ஆஹா இல்ல இது கரஞ்சு போயிரு கருவாடு இல்லைன்னா ரொம்ப கொதிக்கிற தண்ணியில போட்டாலு கரஞ்சு போயிரு சும்மா வெது வெதுப்பான தண்ணியில போட்டு நீங்க கழுவி எடுத்துட்டீங்கன்னா வாடையே இருக் காது கருவாடு அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு நீங்க இந்த கம்மங்கூல் கேப்ப கூலுக்கெல்லா சாப்ட்டீங்கன்னா
இல்ல நா அது சாப்ட்டது இல்ல அவங்க வீட்ல சாப்டுவாங்க நா அதை ட்ரை பண்ணதுல அது ஸ்மெல்லே நமக்கு பக்கத்துல வந்தாலே மாறி ஆயிடு அதனாலதாங் ஆனா நீங்க எல்லா சாப் டுக்வீங்க எதையு அவாய்ட் பண்ண மாட்டீங்க
ஏ ஏனா ம் ஏனா வேற வழியில்ல சாப்ட்டுதா ஆகணு அதனால சாப்ட்ருவே நானு நமக்குன் ஒண்ணு மட்டு செய்ய முடியாதுல்ல நம்ம ஒரு ஆளுக்காக செய்யணு செஞ்சா அப்புற அதுவு மிச்ச கெடக்கு அதனால பிடிக்கலனா ரசோ தயிரு அப்டி ஏதாது ஊத்தி சாப் ருவே
பரவால்ல நா எனக்கு தயிரு மோரல்லா பிடிக்காது
அப்படியா எனக்கு ரச இருந்தா கூட போது ரசமு ஒரு அப்பளமு இருந்தா கூட போது இல்லன்னா தயிரு ஊறுகாயு இருந்தா போது சாப்ட்ருவே
இல்ல ரசொ அப்பல்லோர்ந்தா ஓகே எனக்கு மீதி எல்லா வந்து செட் ஆவாதுன்னு வச்சு கோங்கள அதல்லா பார்த்தாலே பத்து தெருக்கு ஓடி பேயிர்வே நானூ அது எங்க அப்பாவூ எவ்வளவோ சொல்லிப் பார்த்தாரு அடிச்சு கூட பாட்டாரு கேட்கவே மாட்டேட்டுன்னே
இல்ல நம்ம ஒதுக் கக் கூடாது இனிமே ஏன்னா நமக்கு வேலைகள் அதிகமாகுதா போக போக பொறுப்புகள் அதிகமாகுது வேலைகள் அதிகமாகுது அதனால நம்ம சாப்பிட்டு தா ஆகணும் அது அப்டி சாப் டா தா நம்மலால வேலையே செய்ய முடியூ
பசங்க என்ன வேணாலூ சாப்பிட்டுக்குவாங்க நா தா என்ன பண்ணாலூ சாப்பட்றதே இல்ல
அ ஹாங் அப்புறோ நம்ம ஹெல்து தா கெட்டு போயிறோ ஹாஸ்பிட்டல் போய் மருந்து மாத்திர சாப்பட்றதுக்கு இத சாப்பிடலான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டே ஏன்னா கொஞ்ச நாள் முடியாம இருந்து பெட் ல அட்மிட் பண்ணி ஊசி அது இதுன்னு போட்டு ரொம்ப எனக்கு சித்திரவதையா தெரிஞ்சிச்சு அது அதனால இப்ப மருந்து மாரி நெனைச்சு சாப்பிட்டுருவே வேற வழி இல்ன்ட்டு கொஞ்சமாவது ரெண்டு வாயாவது அத சாப்பிட்டுருவே அப்படிங்களா இந்த மருந்து மாத்ர சாப்பிட தேவையில்ல பாத்தீங்களா நம்ம ஆ அதுக்காக மருந்து மாரி நெனைச்சு சாப்பிட்டுருவே காய்கரீக
காய்கறிகள்ல்லா சாப்பட்லா அதெல்லாமே சாப்பிடுவே அந்த கருவாடு நெய் நெய் வாசொ வெண்ணே இதெல்லா வந்து நமக்கு
இல்ல உங்களுக்கு நெய் வந்து வாய் புண்ணு வயத்து புண்ணுல்லா ஆத்தும்
தனியா சாப்பிட முடியாது தக்காளி சாப்பாடு சுட சாப்ப பழம் சேர்பே ஒரு கரண்டி அதுல போட்டுருவே
ப்பு பருப்பு சாதோல்லா வைக்கும் போது சேக்க மாட்டீங்களா
அவங்க தனியா ஊத்தி சாப்பிட்டுக்குவாங்க நா வந்து வீட்லயே ரெடி பண்ணிருவே அவங்க சாப்ட்டு போங்க எனக்கு அது செட் ஆகலன்னு வெச்சுக்
அ ஆ பருப்பு பொடி எல்லா போடும்போது இப்ப நெய் யூத்திக்கிட்டா நல்லா இருக்கோ நா இங்க பருப்பு ரசோ பருப்பு ரசோம்ல்லா வெப்பேன் பருப்பு தனியா ரசம் தனியா வைப்பேன் அதோட நெய் போட்டு தாளிச்சா முதல்ல பருப்பு ஊத்தி சாப்புட்டு அப்புறமா ரசோ ஊத்தி
நெய்ல தாளிக்குனங்குலா அதே
ஆமா சாப்பிட்டா நல்லாருன்சா தாளிச்சா நல்லாருக்கும் வாசோ நல்லா இருக்கோ சாப்பிடவும் நல்லா இருக்கோ
நா இன்னூ நெய்யிலல்லா போட்டு ட்ரை பண்ணதே இல்ல
ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கோ அப்ப அப்ப வெண் பொங்கல்லா சாப்பிட மாட்டீங்களா
ஹ ஹா வெண் பொங்கல் வந்து அந்த ஸ்மெல் அடிக்கலின்னா சாப்பிடுவே அப்படில்லன்னா அதுவூ இல்ல
ஓ இங்கெல்லா எங்க வீட்டுலல்லா பொங்கல் அடிக்கடி கேட்பாங்க பொங்கல் செஞ்சு தரையான்னு அதனால அதெல்லா செய்வே பொங்கல் கேசரி இந்த மாரி ஸ்வீட் ஐட்டே நல்லா சாப்பிடுவாங்க அதனால எப்பமாது கேக்குங்க பசங்க வாரத்துல ரெண்டு நாளாவது கேட்டுறுங்க செரின் செஞ்சு குடுத்துருவே
ம் வெண் பொங்கல் எப்டி செய்வீங்க நா ஆனா செஞ்சதே இல்ல வீட்ல
செஞ்சது இல்லியா நல்லா இருக்கே ட்ரை பண்ணி பாருங்க நீங்க இப்ப ஒரு டம்ளர் அரி சி எடுக்கறீங்கன்னா அதுக்கு ஒரு சிலர் கா டம்பளர் சேர்ப்பாங்க நா வந்து அரட்டம்ளர் சேப்பன் அப்பதா நல்லா இருக்கோ டேஸ்ட் பாசிப்பருப்பு அர டம்பளர் ஒருத் டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு அர டம்ளர் பாசிப்பருப்பு ஒன்னுக்கு அர ஆமா அதா நல்லார்க்கு
செரி செரிங்க
பச்சரிசி ரேஷன்லல்லாம் போர்றாங்கல்ல பச்சரிசி அதலா நல்லாருக்கே செய்ய
ம்
நா அத அஞ்சு கிலோ வாங்கி வெச்சுகிடுவே ரேசன்ல இன் நம்ம தக்காளி சாதோ இந்த மேரி பொங்கல் இதெல்லா அதுலதா செய்வே நல்லாருக்கு
ச்சரிசி ஒடம்புக்கு சேத்தக் கூடாதுன் சொல்லுவாங்லே
நம்பதா நெய் ஊத்தறல்ல நெய் ஊத்றோ மெளகு சீரகல்லா போட்றோல்ல அதல
ம் அதனால உங்ளுக்கு
ம் ம் நல்லத்தா உங்ளுக்கு பச்சரிசி நல்லத்தா சூடு அது மத்தப்டி வேற ஒன்னுங் கெடையாது அதுல பச்சரிசில
ம்
மாவெளக்கு அதுரசலா அதுலதானே செய்றாங்க
அது அம்மாவு அம்மா அம்மாவு அம்மம்மாவு செய்வாங்க நாம வீகிப் பக்கத்துலது வேடிக் பாக்கறதோட செரி
இது செய்யலா ஒரு டம்ளர் பச்சரிசி அர டம்ளர் பாசிப்பருப்பு அத ரெண்டையு ஊற வெச்சுக்கிடணு கொஞ்சோ ஊற வெச்சுட்டு நீங்க குக்கர்ல நெய்யி ஊத்தி நெய்யிலயே நம்ம சீரகோ மெளகு எல்லாம் போட்டுத் தாளிச்சு வுட்டு கொஞ்சூனு இஞ்சி இருக்கில்லையா இஞ்சியக் குட்டி குட் டியா ஒன்னுத் துருவிக்கிணு இல்னா கட் பண்ணிக்கிடணு ஒரு சின்ன பீசு அப்பறோ ஒரு ஆஃப் பச்சமொளகா இல்லேனா உங்ளுக் காரத்துக்கு ஏத்த மாரிப் பச்சமொளகா கொஞ்சூனு நறுக்கி போட்டு அதையுந் தாளிச்சிட்டு கருவேப்லப் போட்டு தாளிச்சு வுட்டுட்டு நீங்க இந்த ஊர வெச்சிருக்கீங்கில்ல பச்சரிசியும் பாசிபருப்பு இப்ப நீங்க ஒ ஒருட் டப்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி விக்கிறீங்கின்னா இதுக்கு வந்து ஒரு மூனு டளர் இல்லனா மூன்றட்
தண்ணி சேத்தி ஊத்துணு
ஆமா அ டபுளா ஊத்தணு டபுளா ஊத்தனீங்கனா பொங்கல் நல்லாக் கொலைவா நல்லா கெடைக் க்கு நெய்யி ஊத்தி மூடி வெச்ட்டீங்கனா நல்ல விசில் வந்துரு வெந் அ ஒரு ரெண்டு மூனு விசில் சேத்துதா விடணு நம்ம சாப்பாடு வெக்கிறதக்காட்ல இதுக்கு ரெண்டு விசில் சேத்துதா விடணு நல்லாக் கொலைவாக் கெடைக்கும் பொங்கல் அப்றோ நீங்க எறக்கி வெச்சுட்டு நல்லாக் மசிச்சு வுட்டுட்டு நீங்க சட்னி சாம்பார் வெச்சு சாப்ட்டு பாருங்க நல்ல டேஸ்ட்டா இருக்கு அது கூட ஒ உளுந்த வட வெச்சிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாருக்கு
ஒரு நாள் ட்ரைப் பண்றே இந்த வாரோ த்ரீ டேஸ் லீவு வருல்ல எதா ஒரு நாள் செஞ்சு பாத்துட்டு உங்ளுக்கு நா சொல்றே எப்டி இருக்குன்னு
ட்ரைப் பண்ணுங்க ட்ரைப் பண்ணுங்க நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கு நெய்யி ஊத்தியேமு மொதலியேத் தாளிச்சிருங்க அந்த மெளகு சீரகத்த தாளிச்சுட்டீங்கனா பொங்கல் நல்லா டேஸ்ட்டா இருக்கு கொஞ்சம் பச்சரிசி செமிக் க்காதுங்கிறனாலாதா நம்ம அந்த இஞ்சி போட்றது கொஞ்சோ சின்ன சின்னதாக் கட் ட் பண்ணி போட்டீங்கனா பல்லுல கடிபடு கொழந்தைங்க சாப்டாதுங்க அதனால துருவி போட்டுட்டீங்கனா அந்த நெய்யிலே அது வெந்துரு அது ம மசிஞ்சுரு இந்தப் பொங்கலோட சேந்து அதுவும் மசிஞ்சுரு அப்டி ட்ரைப் பண்ணி பாருங்க
ம் சேரிங்க சேங் ட்ரைப் பண்ணி பாக்றே உங்ளால இன்னைக்கு ஒன்னு டிஷ் கத்துருக்கே செஞ்சு பாத்துட்டு உங்ளுக்கு எப்டி நா சொல்றே
கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க அ சேரிங்க வாய்ப்பு கெடைக்கும் போது திரும்ப பேசுங்க ஆ சேரிங்க ஆ ஓகேங்க பாய் ஹலோ இல்ல ஜெகதீசன் ந அந்த இவன் தா வந்திருக்கான் சந்தோஷ் ஊருக்கு போயிட்டான் அவனுக்கு அப்பர இன்னோர் பையே வந்து
இல்ல இல்ல இது கால் கணைட்ல இருக்கு மேம் கேக்குதுங்ளா ஹலோ